ஆ என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நானா பாப்பாவ பாத்துட்டு உக்காந்துருக்க தூக்கொ வருது போல இருக்கு தூங்க வைக்கணு
ம் ம் டைம் ஆயிருச்சா
அ ஆ ஆமா ஒரு பாதி பொங்குவா
ம் ம் என்ன மதியானோ சமையலு
இப் பப் அப்டியூ பிஸ் செஞ்சூ வச்சிருக்கோங்க மிஸ் சாதே தனியா வச்சிருக்கே தயிர் சாதம்
ஆ ஆ காலிலி ம் ம் காலையிலே செஞ்சுட்டீங்களா
ஆ ஆ
தம்பிக்கு அவங்க அப்பாவுக் சாப்பாடு குடுத்துட்டேனா அதனால காலைலே செஞ்சட்ட
இன்ன சாப்பாடு தயிர் சாதமா
புரியில
நா பேசது கிளியரில்லியா அப்டியா எனக்கு நல்லாதா கேக்குது
எனக்கு தா அப்டி கேக்குது அது நா பண்ணாதா அப்டி கேக்குது
அதா நெனைக்கிறே என்னன்னு தெர்ல இப்பவூ அப்படி தா இருக்கா
இப்ப பரவால்லயே
ம் ம் நானே தயிர் சாதோ செஞ்செ தயிர் சாதோ வடகோ தொவையல் அப்றோ வந்து உர்ளக்கெழங்கு வருவல்
பரவால்லயே இவ்வளோ செஞ்சிருக்கீங்க காலயிலயே
இவங்க அப்பா கேட்டாங்களா செரின்ட்டே அவனுக்குதா டெய்லியூ எனக்கு கொஞ்சோ தயிர் சாதோ எடுத்து வெச்ட்டு சாதோ தனியா இருக்கு நாங்க வேற ஏதாது பண்ணிக்கணோ
ம் ஹூம்
ஜூஸ் ஏதாது கே நா டெய்லி ஒன்னு செஞ்சு குடுன்டு செரி குடிக்கறப்ப குடுத்தாதா அப்டின்ட்டு ஏதாது ஒன்னு அது கொஞ்சோ டைம் தா ஆகுது என்ன பண்றது செய்யணுமேன்தெ டெய்லி ஒன்னு ஒன்னூ செஞ்சு குடுத்துட்டு இருக்கே
பரவால ம் ம் ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்றாங்களா
இவ வந்து ரொம்ப ஒரு மாரி டயர்டா ஆகுறான்ட்டு வெயில் அதிகமா இருக்குல்ல
ம் ம்
ரொம்ப டல்லாய்ட்றா அவனே வந்துட்டு எனக்கு ஜூஸ் குடு பசங்க செல பசங்க எடுத்துட்டு வருதுங்க போலருக்கு
ம் ம்
அதனால கேட்டா செரின்னு ஏதோ கையில என்ன அப்பொதக்கி கெடைக்குதோ லெமன் இருந்தா லெமனு நேத்து ஆரஞ்சு ஒன்னு இருந்துச்சு செரின்னு ஆரஞ்சு போட்டு குடுத்தே அன்னிக் ஒர்நாளூ மாம்பழத்த போட்டு குடுத்தே மாம்பழோ‌ அவ்ளோவா புடிக்காது அவனுக்கு ஆனா சாப்ட்டுட்டா ஏதோ அங்க போனதுனால குடிச்சுட்டா ஆ ஒ இன்னிக்கூ லெமன் தா போட்டு குடுத்தெ ம்
மாம்பழத்துல எப்டி போடுவீங்க
மாம்பழோ வந்து ஃபுல்லா அந்த இது மட்டு எடுத்துக்கிட்டு சதய மட்டு தனியா எடுத்துக்கிட்டு ஜீனி கொஞ்சோ உப்பு ஆ லெமன் லைட்டா போட்டு ஆ எல்லா ஜுஸுக்மே லைட்டாஉப்பு போட்டா தா டேஸ்ட் நல்லாருக்கூ
எல்லாத்துக்குமே வா
ஆமா
ஆ
ஜுஸ் நம்ம போட்டாலே லைட்டா உப்பு போட்டாதா அந்த டேஸ்ட்டே நல்லாருக்கூ
எதுக்கு இந்த மாதுளம்பழோ ஜுஸ்ஸு ஆப்பிளு
எந்த ஜூஸா இருந்தாலு துளியோண்டு போடணு நம்ம நம்ம இனிப்பு ஒன்னு போ ட்றோனாலே நம்ம எப்டி கேசரிக்கி லைட்ட உப்பு போடுவோமோ அந்த மாரிதா
ஓ
லெமன் ஜூஸ்ஸா இருந்தாலூ செரி
லெமன் போடுவோ அது தெரியூ ஆரஞ்சுக்கூ போடலா
ம் ம் சும்மா துளியூண்டு ரொம்ப சேக்கக்கூடாது டேஸ்டுக்காகதான நம்ம போட்றோ அப்பதா அந்த டேஸ்ட் எடுத்து குடுக்கூ அந்த இனிப்பு
ஓ
ஆம்மா
ம் மாம்பழத்துல வந்து மாம்பழத்த எடுத்துட்டு ஜூஸ்ஸூ இதூ உப்பு உப்பு ஜீனி பால் ஊத்தணுமா
பால் ஊத்துனா இவெ குடிக்க மாட்டா பால் ஊத்துனா நல்லாருக்கூ இவங்குடிக் க்க மாட்டா சரின்ட்டு லெமன் லைட்டா போட்டு கொஞ்சோஅந்த மாரி போட்டு குடுத்துட்ட மாசா மாரி
ஓ லெமன் போட்டா நல்லாருக்குமா
ஆ நல்லா இருக்கூ நம்ம ஃப்ரிஜ்ஜில வச்சா மாஸா மாரி தா இருக்கூ அது அப்டியே
ஓ அப்ப அது மாதிரி போட்டு குடுக்க வேண்டியதா இவனு எதுவுமே குடிக்க மாட்றா ம் குடிச்சாலு நம்ம அங்க போய் இந்த ஐஸ் கட்டி போட்டு குடுக்குறோல்ல
ம் ம்
அது மட்டுந்தா குடிக்கிரா
நானே இந்த சப்ஜா சீ்ட்ல்லா சொல்லுவாங்கல்ல அந்த மேல நம்ம கூல்ட்ரிங்க்ஸ்ல மேல போடுவாங்கள குட்டி குட்டியா கடல் பாசி மாரில்லா இது பாதாம் பிசின் இருக்கு என்னட்ட ச ச சப்ஜா சீ சீட் அதெல்லாம் போனா வெளில போனா வாங்கிட்டு வரனுந்த சூப்பர் மார்கெட்லல்லா இருக்கூ நம்ம போனா வாய்ன்ட்டு வர்லா
ஆமா ஆமா ம்
பசங்களுக்கு கொஞ்சோ பாத்து பாத்து நம்மதா மெனக்கட்டி செய்யணு என்னா பண்றது இப்ப உள்ள காலகட்டத்துல அதுங்க காய்கறில்லா சேத்துக்க மாட்டுதுங்க கொஞ்சோ அதுங்க விருப்பப்பட்டு சாப்பிறதுல நம்ம எக்ஸ்ட்ராவா கொஞ்சொ போட்டாதா உண்டு
ம்
அது அப்புறொ இன்னொன்னு சொல்லுவாங்க பூசணி வெத வெள்ளரி வெத அதெல்லா சாப் ட்டா ஒடம்புக்கு நல்லது அதெல்லா சும்மா சாப் ப்புடுதுங்கன்னா வாய்ன்ட்டு வந்து குடுக்க வேண்டியதா நட்ஸெல்லா இந்த புள்ளைங்க சாப்புடு ரெண்டுமே சாப்புடு கல்ல எல்லாமே எல்லா நட்ஸுமே சாப்புடுங்க நா அதா ட்ரு சொல்ணு ம்
இவ முந்திரி ஒண்ணுதா சாப்ட்டுட்ருந்தா
ம்
அதுவு சாப்பிறது இல்ல
இல்ல இந்த பசங்க ரெண்டுமே வந்து இப்ப அது மத்த பொருள் எல்லா ரொம்ப சாப்பிட மாட்டேங்குதுங்க காய்கறிய விரும்பி சாப்புட மாட்டுதுங்க அட்லீஸ்ட் இதயாவ்து குடுக்கலா பழத் ழத்துல வந்து ஒண்ணு ரெண்டு தா புடிச்சதுதா சாப்புடு ரெண்டுமே செரி இப்ப நட்ஸு அதுங்க புடிக்குதுன்னா அதையாவ்து குடுக்லால்ல நம்ம எதோ ஒண்ணு புடிச்சத குடுத்தாலுமே போதுல்ல ஆனா என்ன கொஞ்ச காஸ்ட்லி அப்ப நம்ம என்ன பண்றது காஸ்ட்லியா ரொம்ப கையில காசு இல்லாதப்ப கல்லைய வாங்கி கொடுக்க வேண்டியதா நிலக்கடல ஆ நான் அதான் இவங்க அப்பாட சொல்லணும் வெட்டியா டெய்லி என்ன பண்றாங்க நூறு ரூவாய்க்கு சாக்லெட் வேஸ்டா போகுது காசு இவ்ளோ செலவு பன்ரதுக் க்கு அழகா நட்ஸ் வாங்கி கொடுத்தா இதுங்க ஜாலியா ஏதோ ஒண்ணு சாப்டுங்கல்ல சாக்லேட்னா ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா பத்தாதான் நூறு ரூய்க்கு வாங்கிடுறாங்க மனசு வந்து
ம் இத சொல்றீங்களே நீங்க இப்ப நான் ஊருக்கு போனப்ப எங்க அண்ணன் கடைக்கு அழச்சிட்டு போயிட்டு நா நானூத்தி பத்தொன்பது ரூபா சாக்லேட்டு
அதுதா இப்பிடிதா இவுங்களு அப்படிதா பண்றாங்க
பை நறையா வாய்ன்ட்டு வந்து எனக்கு ஷாக் ஆயிட்டு என்னடாது அப்டின்னு
என்னா பண்றது இந்த டெய்லி ஒரு ஒரு சாக்லேட் புதுசு புதுசா வெரைட்டி வெரைட்டியா வருது து ஏன்னா இவ சா இவளாலதா இப்ப பாப்பா சாப்ட ஆரம்பிச்சதுல இருந்தா ரொம்ப அதிகமா வருதே
ம்
அவ முன்னாடி சாப்ட மாட்டாலா அதனால ரொம்ப வாங்ட்டு வர மாட்டாங்க சும்மா கொஞ்ச கொஞ்ச வாங்கிட்டுவருவாங்க ப்போ அதே நானும் அவன் தம்பியை கொஞ்சம் கன்ரோல் பண்ணிக்கிறது ஏய் பூச்சிப்பல்லு இருக்குடா சாப்ட்டா பூச்சுவருண்டா அப்டி இப்டின்னு சொல்லி அவனை பயமுறுத்தி வெச்சிருவன் இவளை என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல ஃபோ இல்ல அப்பாட்ட பேசணு ஃபோன் குடு போன் போட்டுக்குடுன்னு சொல்லிட்டு அப்பா அப்பா அப்பாப்பாக்கு சாக்கி வாங்கிட்டு வாங்க பிஸ்கி வாங்கிட்டு வாங்கன்னு ஒண்ணு ஒன்னா லைனா சொல்றா
ம்
மூணு சொல்லுவா சாக்லேட் வேணும் பிஸ்கட் வேணும் அப்றோ பூ கேட்பா
ஆ பரவாயில்லை இதெல்லா கேக்கும்போதே ஆசையா இருக்கு
விடமாட்டே அவங்க அப்பா அதே மாரி சொன்னாா பொண்ணு கேட்டு அடுத்த செகண்ட் எல்லாமே வந்துருது இல்ல
ம்
ஆஹ் வாங்கிட்டு வந்தனாலும் அழுது அட முடிச்சு திருபி ரிட்டன் போய் வாங்கிட்டு வச்சிடறா ஒரு தடவ மறந்துட்டு வந்துட்டா ஒரு தடவ மறந்துட்டு வந்துட்டாங்க போய் அப்றோ வாங்கிட்டுங்கிறாங்க உடல அழச்சிட்டு போய் வாங்கிட்டு தான் வரா நீ எதாவது பண்ணிக்கமா அனா கொஞ்சமா சாப்டு சாக்லேட் அதுக்குன்னு அவ்ளோ அதிகாம்ல்லா சாப்ட கூடாது
சாப்ட்லா ஆனா டார்க் சாக்லேட்டா இருக்குல
ஆ ஆமா ஆமா அது சாப்டல அத தான் சொல்ல வந்தே இல்ல அதுமே அது காஸ்ட்லி தான் அன்னைக்கு வாங்கிட்டுவந்தாங்க ரெண்டு டார்க் சாக்லேட்டு என்ன பண்ணிட்டா சா ப்ட்டு வாயெல்லா காட்டு பூன மாரி கருப்பு கருப்பா ஆயிடுச்சு ட்ரெஸ்ல வேற தொடச்சி வெச்சு பாத்தா பக்கத்துல துண்டு கடக்கு துண்டுல தொடைச்சிருக்குங்க ட்ரெஸ்ல தொடைச்சிருக்குங்க
ஆ
ஆ நான் ஒளிச்சு வெச்சிருந்தேன் குடுக்காம இவன் தம்பி வந்த ஒடனே ஸ்கூல் வீட்டு வந்தோடனே பா ப்பா இத உன்னோடதுன்னு எடுத்து குடுத்துட்டான் திட்டன ஏன்டா குடுத்த அப்டி சொல்லிட்டு கொடுத்துட்டா அப்பறம் என்ன பண்றது அவளிட்டே இருந்து வாங்க முடியாது குடுத்துட்டா
ம் இவனுமே நேத்து ஃப்ரூட்ஸ் வேணுமா அப்டின்னு சொன்னா
ம்
புட்சு புட்சுன்னா எனக்கு புரியவே இல்ல ஒரு வேள பூட்ஸ் கேக்குறா பூஸ்ட் கேக்குறா போலன்ட்டு அதெல்லா சாப்ட கூடாதுடா அப்டின் சொல்லிட்டு இருந்தேனா அப் இப்பதா சொல்றா பழமா ஆரஞ்சு பழோ ஆப்பிள் பழோ வாங்கி குடுமா அப்டின்னு சொல்றா
சேரி சேரி சாப்ட கேக்குறப்ப குடுத்துருங்க ஏன்னா அந்த புள்ளைங்க என்னைக்கு எது புடி குது நமக்கு தெரியாது நம்ம நம்ம கிட்ட இருக்குதுன்னு குடுத்தா அதுங்க சாப்ட மாட்டேங்குதுங்க முன்னாடி மாரியா எல்லா பிள்ளைங்களு நம்மெல்லா அதட்ன ஒன்னே சாப்ட்டுதா ஆகணு அதட் இன்னொன்னா சாப்டுவோ இப் இப்ப உள்ள பிள்ளைங்களா சாப்ட முடியாதுன்னா முடியாதுதா ஆமா கெடைக்கிறத நம்ம ஏதோ அது நாலா வந்து சின்ன பிள்ளையில எப்டின்னா நாவப்பழோ புடிக்குமா உங்களுக்கு நாவப் ழோ எலந்த பழோ அப்றோ வந்து இன்னொன்னு ஐயோ பேர் மறந்து போயிட்டேனே ஒயிட் கலர்ல இருக்கோல்ல கொடுக்கா பள்ளி தெரிமா
ஆ ஆ கொடுக்க புளி ஆ
ஆ அதெல்லா எனக்கு ரொம்ப புடிக்கு
ஆமா ஆமா ஆ
பாப்பா மாசமா இருக்கிறப்பயே ஒருத்தட கேட்டேன்ட்டு பாத்தா பாப்பா பொறந்ததுக்கு அப்பறம் கிடச்சு ட்டு ஒரு ஒன்றரை கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க சொன்னேன்ட்டு வாங்ட்டு வந்தாங்க அவ்ளவு எப்டி சாப்ட முடியும்
ஆமா
ஆ அவ்ளோ வாங்கிட்டு வந்து அப்றோ பத்துல அக்கத்து அக்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லா குடுத்த அந்த வீட்ல இருக்குறப்ப பழைய வீட்ல அக்காலா வந்தது அது ரொம்ப ஒடம்புக்கு நல்லாதா கொடுக்கா புளி
கொடுக்காப்புளியா
பசி அது சாப்ட ஒன்னே பசிக்க ஆரம்பிச்சிடுமா பசிய தூண்டுமா அது
இங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கா மரோ ஆனா அந்த பசங்க ஒன்னு உடமாட்டுதுங்ளா அங்க பாக்குற வேல பாக்குற ப பிள்ளைங்கல்லா
ஆ ஆ நா இந்த சைடு போற அப்ப பீச்சுக்கு போறப்ப போற வழில்லா வந்துட்டு நறைய அந்த மரோ புதுசா நூறு நாள் வேல செய்றவங்க செய்றாங்க போல அந்த சைடு அதுல வந்து கூண்டு அடைச்சி சின்ன சின்ன செடி தா சொல்ல போனா என்ன விட கொஞ்சோ ஹைட்டா இருக்கு அப்டியே காச்சி காச்சி தொங்குது சீசன் டைம்ல ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னால இவங்கள சத்த வண்டிய நிறுத்துங்கங்க நா ரெண்டாவது பறிச்சி சாப்டுக்குறேன்னா நிறத்தவே முடியாதுன்னு வேனுன்னே வீம்புக்கு போறாங்க என்ன பண்றது ஆசையா இருக்கு சொன்னா கேக்கவே இல்ல ஆமா போங்கன்ட்டு அப்றோ நா விட்டுட்டே அவுங்கள்ட கேட்டு பிரயோனோ இல்லன்ட்டு ம் அப்டியே கை கையிக்கு எட்றது தூரோந் தா மரோன்னா கூட நம்ம ஏதாவது சே அடிச்சி இப்புடிதா செய்யணு இது கைக்கு எட்ற தூரத்துலயே இருக்கு ஈஸியா பறிச்சு அழகா எடுத்து வந்திருக்கலா
ம் அது இனிப்பாவு இருக்கு அது ஒரு டேஸ்ட்டா இருக்கு
அதுல டேஸ்ட் அதா செல எல்லா ஒரு சில பழோல்லா நம்ம திங்க திங்கதா புடிக்கு
ம் ஆமா ஆனா இதெல்லா வந்து நம்ம வீடுங்கள்லே கெடைக்கும்ல கொடுக்காப்புளி இந்த நாவப்பழோ எலந்த பழோ அதெல்லா
ஆமா அது அப்றோ ஏயே இனிப்பு நா நார்த்தங்கா இருக்குல்ல அதுலயே வந்து இனிப்பா உள்ளது ரொம்ப புடிக்கு புளிப்புதா நா அவ்ளவா சாப்டமாட்டே அது எங்க ஊர்ல இருக் இருக்குமா அப்றோ புளியங்காலையு இனிப்பு புளியங்கா
ஆமா எங்க வீட்லயே இருக்கே இனிப்பு நார்த்தங்காலா அங்க இருந்துச்சி ஆனா மரோ இப்ப அப்டியே அடியோட பட்டு போயிட்டு
அப்டியா அதெல்லா ஆனா உடம்புக் நல்லது இவுங்க நார்த்தங்கா ஊருகாலா சாப்டுவாங்க அக்கா வீட்ல மரோ இருக்கு நா எடுத்ட்டு வந்து எப்பயாவது போடுறது ஹே
இங்க வந்து அதெல்லா எல்லாரு சேந்து போயி அடிச்சு கொண்டு வர்றது இந்த நாவப்பழம்லா
ஆம்மா ஆமா ஆமா எங்க அம்மா திட்டுவாங்க ஏனா எங்க வீட்டுக் கொஞ்ச தூரத்தில் எகுத்தாப்பல தா இருக்கும்ன்னு வெச்சுக்கோங்ளே ஒரு ரெண்டு மூணு வீடு தள்ளி ஒரு பெரிய கொள்ள அந்த கொள்ளைல தா நாவமரம் இருக்கு அங்க கெணறு வேற இருக்கு அந்த கெணத்துக்குள்ள எட்டி பார்த்தா பாம்பு இருக்கு நல்லா பெரிய பெரிய பாம்பு கெடக்கு
ஐய்யய்யோ
ஆ நானே ரெண்டு மூணு தடவ் அந்த பாம்பல்லா பாத்திருக்கே அதுக்கே பயந்துகிட்டு விட மாட்டாங்க ஆனா எனக் இன்னமு அந்த நாவ பழம் காச்சிருந்தாலே அந்த சின்ன பிள்ளைள அப்டிதா எனக்கு அத போய் பறி ச்சாதா துக்கம் வரு காலைல எத்திரிச்சனே உடனே அந்த நாவமரத்துக்கு போயிட மாட்டமா அம்மா எங்காவது போனாங்கன்னா ஓடி ப்படுவே வந்து பாத்தாங்னா திட்டு வாங்குவே அதே போல இன்னொருத்தங்க வீ வீட்ல வந்து நெல்லிக்கா மரம் இருக்கு அவுங்க வீட்ல போய்ட்டு அவுங்க அனா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க எவ்ளோ வேணாலு எடுத்துக்லா போய் போரிக் கிட்டு வந்துட்டு அத நெல்லிக்கா சாப்டுவோ இப்பல்லா அதல்லா எதுமே சாப்டறதுல்ல
உம் இப்ப எதுவ்மே கெடைக்கறது இல்ல நமக்கு
அதுதா கெடைக்றது இல்ல கெடச்சாலுத சாப்படுறதுக் இல்ல பல்லு கூச ஆரம்பிச்ட் எனக்கு கொஞ்ச அந்த பல் கூச்சோ இருக்கு சின்னப்பிள்ளைல சாப்ட் இப்ப எதுவு்மே இப்ப எனக்கு என்னால வாய்ல போடவே முடில சாப்ட்டனா ஒடனே பல்லு கூச ஆரம் அடுத்த தடவ வந்து வேற எதுவ் சாப்படலா